கேக்குதுங்களா?
ஆ கேக்குதுங்க சொல்லுங்க
என்ன பண்றீங்க?
ஆ சும்மாதாங்க நீங்க
நா சும்மாதா படிக்கிறீங்களா இல்ல ஒர்க்கா
இல்ல இல்ல ஒர்க்குதா
ஆ ஒர்க்கா என்னா பொ ஆஹா நா ஸ்டூடண்ட்
ஆ படிக்கிறீங்களா?
ஆ
காலேஜா?
ஆமா.
ஃபஸ்ட் இயரா செகண்ட் இயருங்களா
இப்ப செகண்ட் இயர்
செகண்ட் இயரா செச்சே
நீங்க என்னா ஒர்க் பாக்குறீங்க
நாங்களா பைனான்ஸ் கலெக்க்ஷன்
பைன
கலெக்க்ஷன்
கலெக்க்ஷன் பினான்ஸ ஓகே ஓகே ஒர்க்ல இருக்கீங்ளா பாட் பாட் டைமாவ
காலேஜ் செகன்டு இயரு
அப்டிங்ளா எந்த காலேஜ்
இங்க திருப்பத்தூர்ல படிக்குறா
திருப்பத்தூர்
உம்
ஏ என்ன கோர்ஸ்
பீ காம்தா
பி காம்
நீங்க என்ன கோர்ஸ் படிக்குறீங்க
பி டெக்
சேரி சேரிங்க சாப்ட்டீங்ளா
ஆ நீங்க
ஆ சாப்ட்டேங்க நீங்க என்னா சாப்ட்டீங்க
தோச தா
ஆ ஆ எத்தன நாளா இந்த ஆப்ல இருக்கீங்க
நேத்துதா ஆப் ஓபன் பண்ணது
லாகினே தா பண்ணீங்கங்களா
இல்ல இல்ல லாகின் டூடேஸ் முன்னடி பண்ணது பட் நேத்துதா வந்து கால் இது பண்ணது பேசன ஸ்டாட் பண்ணது ஆமா எங்க சிஸ்டர் ரெக்கமெண்ட் சொன்னாங்க
யாரு
எங்க சிஸ்டர்
அப்டிங்ளா
உம் ஒங்களுக்கு
எனக்கு எ ஃப்ரண்டு ரெக்கமெண்ட் பண்ணா
எப்பதுல இருந்து பண்றீங்க
இது லாகின் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது இதா இரண்டாவது கால் பேசுங்கிறே
இரண்டாவது காலா ஆஹ் காலேஜ்லாம் எப்படி போகுது காலேஜ் எப்படி போகுது ம்ம்
காலேஜ் எல்லாம் எதோ போய்டு தான் இருக்குது
இதோ போய்ந்து தான் இருக்கு ஆஹ்
ஆமாம் அதுதான் இப்போதிக்கு கரியம் பட்டி காலேஜ்
கரியம் பட்டி
நீங்க எந்த ஊரு
நான் செங்கல்பட்டு பட்
உங்களுக்கு சரி
உம்
ஆமா உங்களுக்கு எவ்வளவு எப்படி போது காலேஜ்ல எல்லாம் ஜாலியா போதா ஒஷ்டா போதா
ஆஹ ஒஷ்டும்னு சொல்ல முடியாது பெஸ்ட் பெஸ்ட் சொல்ல முடியாது போது நார்மலா
பாய்ஸ் அன்டு கேல் ரெண்டு பேரும் பேறாங்களா
கோயடு காலேஜ் தான்
ஓகே ஏ எங்களது பாய்ஸ் அண்டு கேர்ள்ஸ் எல்லாமே படிக்கிறாங்க கவர்மெண்ட் காலேஜ் ஆமா கவர்மெண்ட்
கவுன்சிலிங்குல கெடச்சதா இல்ல நீங்க முன்னாலே போட்டீங்களா அட்மிஷனு
நாங்களே போட்டது கவுன்சிலிங்கா போடல
கவுன்சிலிங்க போல
ம் நால தான் காலேஜ் விட்டு நின்ட்டு கரஸ்ல போட்டு படிக்கலான்ங்கிறேன் ஒர்க்ல போக்கஸ் பண்ணலாம்
உஹம்
உம்
இது என்னக்கு இது பசங்க ஓரளவுக்கு சமைப்ப மீன்ஸ் அவ்வளோல இல்ல
ஓரளவுகா
ஓர கூட அவ்ளோ இல்லை
ஹம்
இப்ப தான் ட்ரைனிங் ட்ரைனிங் அப்போ
உம்
உஹம் ஓகே இதுக்கு முன்னாடி எத்தனை கால் பேசினுக்கிறீங்க
இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சை ஃபைவ் கால் பேசனேன் ஒரு அஞ்சு கால் பேசனேன் அதுலயே வந்து நெறய கால் அட்டெண்ட் பண்ணி டிக்ளன் ஆயிச்சு செர் அதனாலயே வந்து ஒரு கால் முடிஞ்சு திருச்சின்னு காமிச்சிது
ஆஹ்
அது மாதிரி ஒரு மூணு ஒரு மூணு நாலு கால்
ஆ ஒகே ஒகே மூணு நாலு கால் போச்சுக்கங்களங்களா
அப்படிங்களா எனக்கு வந்து என்ன சொல்றது அஹ் அதாவது ஆப்போசிட் பார்ட்டிய வந்து அக்செப்ட் பண்ண மாட்டறாங்க
ஆஹ்
இல்லலைன்னா பேசினேருக்கும் போது கால் அவங்களுக்கு வந்து டேட் ஆப் எ தான் தெரியல போயிடுது கால அதனாலே வந்து அது ஒரு கால் பினிஷ்ட்னு காமிக்குது எனக்கு
புரில
அதாவது நம்ம வந்து பேசியே முடிக்கல இருந்தாலும் வந்து வந்து பேசிட்ட மாதிரி காமிக்குது ஆனா டைம் வந்து ஜீரோ செகண்ட்ஸ்ன்னு இது பண்ணிருது
ஜீரோ செகண்ட் ஆமா அது கால் பண்ணி ன் பண்ணாலே முடிஞச்சு கதை அது
ச்சு ஒரு கால் போயிடுச்சுனு காமிக்கிது
அதுே அதுே
இப்போ இப்ப தான் பார்ட் டைம் ஜாப்
பார்ட் ஹலோ கேக்குதா கேக்குதுங்களா
பார்ட் டைம் ஜாப் ஒர்க் மாதிரி போறீங்களா இல்ல காலேஜ் மட்டும் படிக்கிறீங்களா
இல்ல இப்போதைக்கு காலேஜ் மட்டும் தான் படிக்கிறேன் பார்டைம் அது செட்டாகல
செட்டாவள இவுங்க ட்ரை பண்ணீங்களா
ஆ ட்ரை பண்ணே இதுதா சுவிஸ் பாக்ல அங்க ட்ரை பண்ணே டைமிங்செட் ஆவுல அவுங்க வந்துனாஸ் சொல்ட்டாங்க மார்னிங் வந்தீங்கன்னா ஃபுல் டைம்மா இருந்தா மார்னிங் வந்து நைட்டு ச நைன் ஓ கிளாக் போற மாரி இருக்குன்னாங்க பார்ட் டைம் வேக்கன்சி கேட்டது கே சிக்ஸ் ஓ கிளாக் டூ நைன் ஓ கிளாக்னாங்க எனக்கு காலேஜ் அங்கந்து விட்டு வரத்துக்கே நா சிக்ஸ் ஓ கிளாக்தா வருவே அது செட் ஆவுல
ஓகே ஓகே
தியா அது வேணுட்டவள மாத்தது இந்த பாக்க நானு எனக்கு கால் ஃபுல்டேம் ஆ அது எதுமே செட் ஆவமாட்டிக்குது
மார்னிங் எத்தனை மணிக்கு பரிங்க ஈவினிங் எத்
நா எயட்டு டொன் ட்டிக்போ எயிட் டுவெண்டிக்கு போவே இங்கிந்து
ஆ ஓகே கே இப்பேங்கப்